கேக்குதா
ம் கேக்குது உங்களுக்கு கேக்குதா என்ன பண்றீங்க சாப்டீங்களா
சாப்படல
ஆ பிரியாணி வாங்கணு சொன்னீங்க சா
அது மத்தியானோ இது நைட்டு
புரியுது புரியுது என்ன மேட்ச பாத்துனு இருக்கீங்களா டி வி ல
மேட்ச்சல்லா நா பாக்கறதே விட்டுட்டே
ஏ என்னாச்சு உங்க டீம்தா ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் போயிரு எங்க டீமு
யாரு
யாரு
ஆர் சி பி வெஸ் ஆமா ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் அவங்கதா
செக்கேண்டு
செகண்டு இன்னக்கி மேட்ச் போயினுருக்கு இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவுங்கதா இன்னக்கி வந்து குஜராத்து செமி ஃபைனல் டூ போயினுருக்கு குஜராத்து அப்புறோ ராஜஸ்தான்னு வெளயான்டிருக்கு ராஜஸ்தான் கொஞ்சொ மோசமா வெளாடுது ஓ கம்டாக்கு ததோ உனக்கு இப்ப எந்த டீம் வர்ணு மேல
சி எஸ் கே
சி எஸ் கே வா? அது அடுத்த வருஷம் பாத்துக்கலா இன்னக்கி மேட்ச்ச பத்தி சொல்லுங்க
யாரு குஜராத் டைட்டன்ஸு
குஜராத்து அப்றொ ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல நம்ம ஜட்டு இருக்காப்பல அதுனால நா ராஜஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றே எஸ்
நானு அதுக்கே பண்றே
ம்
உம்
நல்லது இந்த மேட்ச்ச கழிசு அடுத்த மேட்ச்சு ஸ்டைட்டா ஃபைனல் போயிட்டு ஆர் சி பி யா அச்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் கப்பு வாங்கணு அதா எ கனவு
கனவாவே இருக்கட்டு
என்னது?
கனவாவே இருக்கட்டு
பதினெட்டு வருஷமா நீங்க கனவு கண்டது ஒரு வருஷொ கனவு காணக்கூடாதா?
கனவு காணுங்கள் நல்லது அது கனவு காண்றதோட நின்டு நி
ஹலோ யாரு சொல்றது அத இது நானு வந்து ஒரு இது பண்ணிருக்கோ என்னயா இன்னக்கி நைட்டு பத்து மணிக்கு டெர்ஃபு போலானு இது பண்ணிருக்கோ ப்ளான் போட்ருக்கோ வெளயாடி ரொம் நாங்க பசங்கல்லா வெள்யாடி ரொம்ப நாள் ஆச்சு நானு எ ஸ்கூல்ல படுச்ச பைய எ ஃப்ரெண்டு அதுக்கப்புறோ அவுங்க அவுங்க அண்ணே அதுக்கப்புறொ எ கூட ஹைட்டா ஒரு பைய இருப்பா அவெ அ குள்ளமா ஒரு பைய இருப்பாங்க அங்க அவு அவுங்களுக்கு தெரிஞ்ச பசங்க
ஹைட்டா ஒரு பைய குள்ளமா ஒரு பைய மிடில்லா ஒரு பைய ஏ
ஆமா அந்த மிடில்லா இருக்குற பையனுக்கு ஒரு அண்ண
ஒ இதெல்லா கனவுள கூட நடக்காது இதெல்லா
உன்மையாதா இருக்காங்க நா ஏதா ஃபோட்டோலா அனுப்பனுமா ஆனா அங்க வந்து புக் பண்னோ என்னால வீட்டுக் அனுப்ச்சு உட்டியா
விட்ருங்க
வீட்டுக்கு அனுப்ச்சுடவா இல்ல நா வந்து இன்னா சொல்ல வர்னா நாங்க அத அங்கதா போ போறஸ் பத்து மணி பத்து மணிதா புக் பண்றாங்கங்க பத்து மணி டு பன்னெண்டு மணி அப்ப போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு வெள்ளாடி எப்டி வெள்ளாடணும்னு தெர்ல எல்லாமே மறந்து அது வந்து இப்ப அது எப்டியோ காசு ரெண்டாயிரூபா மூணாயிரூபா ரெண்டாயிரூபா மூணாயிரூபாய ஆ ஆகு ஆனா ஒ சரி என்னா சொன்னே பாத்திய எ ஃப்ரெண்டோட அண்ணேன்னு அவ வந்து து எதோ ஒரு க்ரூப் ல இருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்களா அதா ஏதோ ஒரு குரூப்ல அவ ஜாயின் பண்ணியிருக்கானா ஏதாச்சு ஒரு டெஸ்ப்ல வந்து ஏதாச்சு ஒரு ஸ்லாட்டு ஃப்ரியா இருந்ச்சுன்னா அங்க வந்து நீங்க அங் ங்க ஆல் பத்தல அப்டின்னா இங்க மெசேஜ் பண்ணுவாங்க யாராச்சு இருக்கீங்களா அவைலப்ளா இருக்கீங்களா வறதுன்னா வாங்க அப்டின்னு இங்க மெசேஜ் போடுவாங்க மெசேஜ் போட்டு அவங்க வந்து ஒரு நுத்தெம்பருபா எரநூறுருபா இருந்தா எடுத்துடுவாங்க ஜாயின் பண்ணி வெளாடிக்கல
ஓ எவ்ளோ நேரோ
து மு புக் பண்ண ஒட ஸ்லாட் பொருத்து இருக்கு ஒரு மண் நேரமோ நால் மண் நேரமோ இல்ல ஒரு டோர்னமென்டாகு நடக்குதோ எதுவு தெர்ல ம் அதுதா ஒ ஒருத்தம வராந்தா போது இன்னிக் பத்து மணிக்கு வரீங்ளா அப்டின் கேட்டா ஆ ஓகே ஓகே நா வரே அப்டீன் டே அதா வெளில இருகுற பசங்கல்லா வந்து எங்கதா ஆனா இது பரவால்லதானெ இப்ப நம்ம மொத்தமா ஒரு ரெண்டாயருபா மூணாயருபா குத்து நம்ப இவுங்க கிட்ட நம்ப கேக்க முடியாது எப்டி குடுக்க மாட்டாங்க இனிமேலு கூப்புல்லயா ஒன்னு வர்து நல்ல விஷயமா எனக்கு தெர்து அதுலந்து போயிட்டு நம்ம வெளா செ வர்லா இ ல வந்து எப்பமே டெய்லி எதாச்சு ஒரு எத்துல இன்னிக்கு வந்து உங்க வீடு பக்கத்துல தா ஒரு ஸ்ட டர்ஃப்ல வந்து ஃப்ரீயா இருக்குன்னு சொன்னாங்க சேரி அப்டியே வந்தனா வெள்யா டிட்டு அப்டியே உன்ன பாத்துட்டு போலான் நென்ச்சே ஆனா மேட்ச் பாக்குறதா இல்ல இதுல போய் வெளயாட்றதான் எனக்கு தெர்ல எனக்கு எதாச்சொரு ஐடியா குடு வெளால்லாமா இல்ல இன்னைக்கு மேட்ச பாக்கலாமா
நீ
நீ எது சொல்றீங்களோ அது மாரியே பண்ணிக்லா
இது முடிவு பண்ணுங்க நீங்களே
போவணு இங்கருந்து போறதுக்கு வண்டி இல்ல ஒரு வண்டிதா ஆ ரெண்டு பேரு கிட்ட ரெண்டு வண்டி இருக்குது அ நாங்க போறது மொத்த ஆறு ஏழு பேர் இங்கருந்து போறோ வர அப்ப எப்டி பன்னன்டு மணிக்கு பஸ்ஸு கிஸ்ஸு எதுமே கெடக்காது கேப் புக் பண்ணாலு வருமான் தெர்ல அது வேற யோ சுக்கிட்டுதா இருக்குது என்ன பண்றது ஒன்னு புரில
ம் சேரி சேரி சேரி
சேரி சேரின் சொல்றதுக்கா நா உங்க கிட்ட சொல்றெ அ
பாருங்க பாக்லா பாக்லா
பாக்கலா பாக்கலான்னா மணி இப்பவே என்ன ஆச்சு மணி ஒம்பொது கிட்ட ஆயிச்சு இன்னு ஒன் அவர் தா இருக்கு இங்கர்ந்து ஒம்போதர மணி கெளம்புனாதா நாங்க அங்க வர முடியு
அப்படியா சேரி சேரி
ம் நானு வேர் ஃப்ரெண்டு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கோ அத பத்தி நேத்து ஃபுல்லா உக்காந்து பேசின்னு இருந்தோ அது பிஸ்னஸ் பண்ற பிஸ்னஸ் வேல பண்றதுக்குதா நாங்க பேசறோ நாங்க வந்து பிஸ்னஸ் பண்ணலாங்குறதோ அது என்ன பண்றது எதுமே புரில அப்புறமா கொஞ்ச நேரோ உக்காந்து திவ்யா நாங்க மூணு பேரு உக்காந்து யோச்சு பேசும் போது மூணு பேரு மூணு பேர்தா சேந்து பண்ற மாரி யோச்சு பேஸ் க்கும் போது இந்த மாரி வந்த புக்கான்டு எல்லா இருக்குல்ல அந்த வண்டி கல்லு வண்டி மாரி டிசைன் டிஸ் செயினா இருக்குமே
புஷ் அ புஷ் புஷ்யு புஷ் பி யூ எஸ்ஹச்
ஷ்பூஷா அப்டின் ஒரு இது அது பேர் அதா அதா பிஷ்காட்டா சேர் சேரி
பொஷின் சொல்ற
புஷ்காட் இதா ஒர் ஓகே அதுவா அதுவா அது இந்த வண்டில வந்து ஏதாச்சு இந்த ஃப்ரைடு சிக்கன் இந்த மாரி ஃப்ரைடு சிக்கன் பர்கர்
ம் குட் ஐடியா
போட்டு அது ஒரு நல்ல எடத்துல வெக்கணு சமைக்கத் த்துக்கு ஒரு பையினுக்கு தெரியு அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவ அந்த அனுபவத்ததா பண்றோவா இன்னு ஆ மொத்தோ அது பட்ஜெட் வந்து அதிகமா வருது வண்டி வண்டியே ஒன்பதாயிரூபா கிட்ட வருது ரெடி மேடா வாங்கணுன்னா அது இல்லாம உள்ள இருக்குற புக் பொருளு வாங்கணு அந்த எண்ண வறுக்குறது அந்த பொறிக்குற மிஷின்லா வாங்கணு அதெல்லா வாங்கறதுக்கு அது இது ஒரு நாலாயிரோ அஞ்சாயிரோ ஒரு மிஷின் நாலாயிரோ அஞ்சாயிரோ இருக்கு அது ரெண்டு வாங்கனுன்னா அதுக்கு வந்து பத்தாயிரூபா வரு அது இல்லாம இந்த மசாலா டெய்லி யூசேஜ்க்கு சிக்கனு இதெல்லா அதெல்லாம் பாக்கும்போது அது வேற கொஞ்ச வரு அப்புறோ கரண்ட்டுக்கு இந்த ஸ்டெபிலேசர் வாங்கணு அதுக்கு நம்ம பவர் குடுக்கணு அத செட் பண்ணனு அதுக்கப்புறோ வேற என்னது ஆ இது ஆ கரன் எடோந் தேடணு எடோ எந்த எடத்துல எந்த எடத்த வெக்கிறோன்றத பொறுத்துதா நம்மளுக்கு ஏன்னா அவளுக்கு தெரியு அது ஒரு பிரச்சன இப்ப மொத பிரச்சன காஸ் ச்சு ரெடி பண்லா ஆளுக்கு ஒரு இருபதாயிரூபா இருபத்தஞ்சாயிரூபா ரெடி பண்டோனா மூணு பேருக்கு ஒரு அறுபவதாயிரூபா எழுபத்தஞ்சாயிரூபா அந்த மாரி எத்தம்னா கரெட்டா இருக்கு
ம் ம்
எது என்ன பண்றது தெர்ல அது உங்க வீடு பக்கத்துல இருக்கற ஏதாச் ஏரியா நல்லா இருக்குமாங்க உங்க வீடு பக்கத்துல வெச்சா ஓடுமா
ம் ஓடலா ஓடலாம் ஓடாமையும் போ கலாம்
ஓடலாம் ஓடாமலும் போகலாமா இப்டி ஒன்னு சொன்னா எப்டி எப்டி ஒரு தைரியமா வந்துருக்குது பாரு ஆனா யாருகிட்டயுமே காசில்ல அவுங்கவுங்க வேலைக்கு போய் அதுல இருந்துஸ் சேவிங்ஸ் எடுத்து வெச்சுதா போட்டு பண்ற மாரி ஐடியா பண்ணது ஒரு வாட்டிதா பண்ண முடியு யு நம்ப செரி இது ஓகே இதுல லாஸ் ஆயிருச்சுன்னா இன்னொரு காஸ் போட்டு பண்ணிக்கலான்ற அளவுக்கெல்லா எங்க கிட்ட காசில்ல இது ஒண்ணு வெச்சுதா மேல வர்ணு ஆமா தீப் தா பண்ணதுன் என்ன பண்றது தெர்ல பாத்தே எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வேலைக்கு போறவங்க நல்லா இருக்காங்களா பிஸ்னஸ் பண்றவங்க நல்லா இருக்காங்களா பாத்தா பிஸ்னஸ் பண்றவங்கல்லா நல்லா இருக்குறாங்க இன்னிக்கி காலையில சர்ச்சுக்கு போன சர்ச்சுக்கு போகும்போது எ சார் ம்
ம்
பூரா இதுல அப்பாத்து ஃப்ரெண்டு கிட்ட பேசுனங்க ஆ அவனுக்கு தெருஞ்சவங்க வந்து வேலஸ் செய்றவங்க எல்லாருமே வேல செய்யறங்க எல்லாருமே வந்து ஓரளவுக் கு ஓரளவுக்குதா இருக்காங்களா இதே பிஸ்னஸ் பண்றவங்கதா பிஸ் பேஸ்சு அதுக்கென்ன பொட்டி கடையா இருந்தாலு சரி ஒரு ஸ்டோர்ரூம் ஒரு ஸ்டோரு ஒரு ஸ்டேஷஸ்னரி ஷாப்பா அது அது எதுவா இருந்தாலு அது ஒரு பிஸ்ன அதோட ஒரு கம்பல்சரி ஒரு காரு ஒரு ஊர் ஒரு வீடு அட்லீஸ்ட் லீஸ்லியாச்சி இருக்கலா
உம்
அதுதா எ என்னனுத் அது வேலைக்கி போறது பெஸ்ட்டா பிசினஸ் பண்றது பெர்ஸான்னா எனக் பிஸ்னஸ் பண்றதுதா பெஸ்டா தோணுது அததா பண்லான்னு இருக்கோ உம் அதுக் ஏன்னு படிக்காமலா இருக்குல பார்ட் டைமா பார்ட் டைமா தா பண்ணப்போறோ காலேஜுக் காலைல முடிச்சுட்டு ஒரு மணிக்கி ஒன் ஒன்ற மணி ரெண்டு மணிக்கு முடியு காலேஜ்சு அங்கந்து காலையிருந்தே கிளம்னா ஒன் அவர்ல ஸ்பாட்ல இருக்கிற மாரி ஒரு இடத்த புடிச்சுட்டு அங்க இருந்து போட்டு நைட் து பத்து பத்தர வரைக்கு அந்த கடைய நத்திட்டு அதுக்கப் புறோ அதேலா எத்து கிளீன் பண்ணி எத்து வெச்சுட்டு ப பதினொன்றைக்கிலா வீட்டுக் கி வந்துர வந்துட்டுதா பிளான்னு அப்புற வந்து சாப் ட்டு துங்கிட்று அதுல காலேஜ்சுல நின் அப்புற வந்து தா பிளான் இது தா பண்ண போறோ உம் அது ஏதாவு சோ கொஞ்சோ டெவலப்பாயிருச்சுன்னா ஒரு எக்ஸ்ஸாம் டைம்ல அந்த மாரி டைம் ல்ல தெரிஞ்சப் பசங்கள வெச்சு கா டேமீன்னே பண்டு அவுனுக்கு அந்த ஒரு நாள் சேலரி மாரி கு குட்டே அதுக்கப்புறோ நாங்க வந்து பாத்துக்கிற மாரிதா ஐடியா என்ன பண்ணான்னு இருக்கோ என்ன பண்றது ஒன்னும் பு புரியில